ஆ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுடா
ஒ வாய்ஸ் எனக்கு வந்து கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது
அப்பிடியா எனக்கு நல்லாதா கேக்குது
ஆ நல்லா கேக்குதா எனக்கு கேக்குது ஓகே இப்ப கேக்குது ஆ மச்சா எனக்கு வந்து ரொம்ப உடம்புலா வலிக்கிது கை கால் எல்லாமே வலிக்கிது ஆனா நா பேசற அளவுக்கு இல்ல ஆனா விளையாடுற அளவுக்கு இருக்கேன் என்ன விளாடலா ஏதாவது விளாடலா
ம் என்ன விளையாடுறது அ நவரவரவர் விளாடுவோமா
ஏய் அந்த அக்கா மெசேஜ் பண்ணுறாங்களே
அப்பிடியா
ஆமா நீ சேரி நீ சொல்லு நா சொல்றே அந்த அக்காட்ட
சேரி அந்தக்காட்ட அப்றமா பேசிப்போ
கேம் பாத்துட்டுறு ஒரு டூ
ஆ ஆ ஆ கேக்குதுடா கேக்குது
ஆ நீ இரு
இல்லாம
நீனு கேம் யோசி
ம் அதா நெவரவர் எவர் விளாடுவோ
ஆ ஓகே
ஏய் நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்கு சொல்லுங்க நா இந்த அந்த பிள்ளைக்கு அந்த அக்காக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கே அ
ஓகே ஓகே ஓகே ஆ எப்பயாச்சு கிளாஸ்ல தூங்கிருக்கியா
எல்லா நேரமு அதா ப்ரோ படுச்சிருக்கேதா எல்லாவே எல்லா நேரமு அதா ஆ அழகா மாட்டிருக்கே தொக்கா மாட்டிருக்கே நீ
ஆஹா இல்ல நா கிளாஸ்ல தூங்கவு மாட்டே மாட்டவு மாட்டே ஆஹா இல்ல ம்
தூங்னதே இல்லியா
ஆஹா தூக்கோ என்ன சொல்றது கொ கொட்டாவிலா வந்து அந்த மாரி வேணா போக்கும் பட் தூங்கி வலிஞ்சு அந்த அளவுலா இல்ல
ச எனக்கு ஒரே மன வருத்தமா போச்சு நீயல் அது எப் எப்டி மச்சா ஒரு டாப்பரு லாஸ்ட் பெஞ்சில ஃப்ரெண்ட் ஆக்க முடியு இப்டி வந்து வாச்சிருக்கோமே நம்ம அ செரி நீ சொல்லு நெக்ஸ்ட்டு
அதுக்கப்றோ ம் ஒடம்பு செரியிலன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கியா பொய் சொல்லி
ஏன்ந்தா ரெகுலரா கேக் கேக்குறது ரெகுலரா இருந்துது நேத்து தா ஆக்டிட்டீஸ்ல பண்றதெல்லா கேக்குற
எப்பயாச்சு வந்து ஒருத்தங்க கூட பேசின ஸ்கிரீன்ஷாட்ட அவங்களுக்கே அனுப்பி இருக்கியா
உனக்கு தா அனுப்பிருக்கேன்ல
இல்ல எனக்கு அனுப்ப வேண்டியதுக்கு பதிலா அந்த பர்சன் கூட பேசின ஸ்கிரீன்ஷாட்ட அந்த பர்சன்கே அனுப்பிருக்கியா
அதா சொல்றேன்ல்ல ஊங் கூட பேசுனத மூணு மணி நேரோ பேசுனத ஒரே ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து உனக்கு தானே அனுப்பியிருக்கே நானு
ரைட் ரைட் ரைட்டு ம் அதெல்லா தெரியு தெரியு தெரியு தெரியு தெரியு
நம்மதா ரெகுலரா மூணு மணி நேரோ பேசுவமே நமக்கு மூணு மணி நேரோ பேசுறது என்ன புதுசா
நா வந்து எப்டி கேட்டேனா இப்ப நம்ம வந்து இப்ப நா இப்ப யார் கிட்டயாவது பேசுனே அப்டின்னா உனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்றேன்ல அனுப்றப்பல இது பாரு அப்டின்னு அனுப்றோம்ல அந்த மாரி யாருக்காது நீ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அத அந்த பர்சனுக்கே மாத்தி அனுப்பிருக்கான்னு கேட்ட
ஆஹா அப்டி எதுவு பண்ணதில்ல நீ
வேல நெறய பண்ண இன்னு பண்ண பண்ணது இல்ல
அ அந்த மாரி கிருக்கு புத்தி எல்லா நம்மளுக்கு கெடயாது ஆத்தாடி ம் வேற நெக்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கேல்ரி சும்மா மொக்க மொக்க கொஸ்டின்சா கேக்காத
அ யாரோட பர்த்டேவாவது விஷ் பண்ணவே கூடாதுன்னு நெனச்சாலு வேற வழியே இல்லாம விஷ் பண்ணியிருக்கியா
அப்டிலா இல்ல அப்டிலா நா பண்ண மாட்டே யாருக்கு
யாரு பார்த்டே நீங்க வந்து விஷ் பண்ணவே கூடாதுன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க
எங்க சொந்தக்காரங்க நெறைய பேர் இருக்கு ஆமா அதுல மெயினா சொந்தக்காரங்க தா
காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்
அவளுக பர்த்டே எல்லா மெதல்ல ஞாபமே இருக்காது எனக்கு நானே ஒரு சார்ட் டைம் மெமரி லாஸ் அப்டின்னாலு நா பாத்தாலு நா பாக் காத மாரி போயிடுவே எனக்கு தேவையே இல்ல அவளுக்கு மிஷ் விஷ் பண்ணணுனு
அதா நானு அனுப் அனுப்பவே மாட்டே நா வந்து இவளுக்கு செண்பாக்கு ஓகே தே ஆர் நட் ஃபிரண்ட்ஸ்
அ காலேஜ்ல ஆவது நம்ம கூட கிளாஸ் மெட்டா இருந்தாலுகோ அது வரைக்கு சந்தோசோ அவ்ளோதா கிளாஸ்மெட்ஸ்கலா விஷ் பண்ணனுன்ற அளவுக்கு எல்லா எது கெடையாது
ம்
அ ஆமா அ செரி சொல்லு நெக்ஸ்ட்டு
ம் கூகுள்ல ஓனேமே போட்டு பாத்திருக்கியா
அ போட்டு பாத்துருக்கே அ எதுல தெரியுமா அந்த நம்ம நேம் எல்லா போட்ட அந்த இயற்கையே அது காட்டுல்ல
ஓ அந்த மாரி ஓகே ஓகே இல்ல நா வந்து கூகுள் சர்ச்லையே கேக்குற
ஆஹா அப்டி போட்டதில்ல ஆனா நீதா அத எனக்கு சொன்ன நியாவகோ இருக்கா அந்த பேர போட்டு நீ வந்து உன் பேர போட்டு நீ எனக்கு அனுப்பிவிட்ட அ அதுல நீ அனுப் போட்டே நா அதுக்கப்றோ இத எப்டி அனுப்பி உட்ட நா அதுக் கொஞ்ச நேரோ அதுக்க அத கண்டுபிடிக்கவே இல்ல நானு இப்ப எதுக்கு லூசுமா ரி எதோ அடத்த எடத்த அனுப்பி உட்ருக்கா கீழ பேரு வேற இருக்கு அப்டின் சொல்லி பாத்தே அதுக்கப்றோ ஒரு அஞ்சு நிம்ஷோ கழிச்சி ச்சி தா ஓ இத பேரதா எடுத்து அனுப்பிருக்கா போல அப்டின் கண்டுபுடிச்சு நா எப்டி பாக்குனுமோ அத பாத்து எல்லாருக்கு அவுங் எல்லார் பேரையு போட்டு பாத்தே ஏன் பிள்ள பேரு எங்கக்கா பேரு எல்லா பேரையு போட்டு பாத்துட்ருந்தே
ஓ ரைட் ரைட் ரைட் ரைட்டு ம் வேற வேற நீ எதாது யோசிச்சு கேளு
என்னது இது டபுக்குனு என்னைய சொல்லிட்ட அ அப்புல்ல சொல்லக்கூடாது எனக்கு யோசிக்கிற அளவுக்கு
எதாவது ஒரு வேர்டு இப்ப ரீசன்ட்டா நீ வந்து என்ன வேடோட ப்ரனன்சிஷன் வந்து கூகுல்ல போட்டு பாத்த
தெர்லயே டி
இல்ல எதாது ஈஸியான வேர்டோட புரொனன்சேஷன் வந்து போட்டு பாத்தியா
அய்யோ எனக் ஞாவோ இல்லயே நறைய போட்டு பாத்தே நறைய சின்ன சின்ன வேர்டுக்குலா போட்டு பாத்தே இந்த சி எஸ்சுல்லா நெறைய கொழப்பு பாத்துக்கோ அந்த மரி எடத்துலலா நறைய போட்டு பாத் எனக்கு மறந்து பேட்டு நறைய மறந்து பேட்டு நறைய போட்டு பாத்தே ஸ்பெல்லிங்லா போட்டு போட்டு பாத் போட் பாத்து தா ஒனக்கே மெசேஸ் பண்ணுவ நானு
அந்தளவுக்கு ஸ்பெல்லிங் மறந்து போச்சுன்னா பாத்துக்கோ
ரைட் ரைட்டு ம் அது சரி நா வந்து லாஸ்ட் தா நா வந்து செலலோக்கி அப்டின்ற வேர்ட் வந்து போட்டு பாத்தே
செல்லலலிக்கியா அது என்ன கீயோ அது என்ன கீயோ ஓகே
ம் வியோட் ஃபுட் காமினேஷன் உன்னோட வியர்டு ஃபுட் காம்பினேஷன் என்னது
தோச பொடி தயிரு
தயிரா தயிரா
யா யா யா விட்ச் மீன்ஸ் கர்ட்
தெரியுது தயிருனா கார்டுன்னு தெரியுது பட் ப்ரோ இல்ல தயிர் எப்டி அதோட வச்சு சாப்புர்றன்ன
தோச தோசைக்கு தனியா பொடி வச்சு எண்ணெ பேசெஞ்சு இது பண்ணிருவே அதுக்கு மேல கெர்ட் ஊத்தி
ம்
கிரேட் காமினேஷன் செம்மையா இருக்கு தெரிம்ல
நீ லாஸ்டா யார ஸ்டாக் பண்ண யாரயாது ஸ்டம் பண்ணிருக்கிங்ளாங்க அந்த
அ அ அ ஹ யாரையு பண்ணதுல்ல அந்தளவுக்கு நம்ம நம் வாழ்க்கைல ல நம்மளே சந்தேகப்பட்றதுக்கு நறைய வாழ்க்கைல நறைய பிரச்சனைகள்ருக்கு இல யாரையா சாட்க் பண்றளவுக்கு நம்மள்ட த தெம்புல்ல ப்ரோ
ரைட் ரைட்டு ரைட்டு
நீ சொல்லு
நா வந்து யாரோரு எதோ ஒரு செலிபிரிட்டி தா ஸ்டாக் பண்ணே
செலிபிரிட்டியை ஸ்டாக் பண்ணிய
ஆமா சும்மா தெரியு தெரியு சும்மா பாத்துட்டே இருக்கிறது
சும்மா பாத்துட்டே இருக்கக் கூடாது ஈச் அண்ட் எவரி டிடயல் எவரி மூமெண்ட் எவரி அசைவு கூட தெரிசிருக்கணு நம் பிங்கர் நெயில்ஸ் இருந்து அதுதா ஸ்டாக்கு
இருக்கறது வந்து டெய்லர்ஷிப்ட மட்டு தா பாப்பே
ஆ ஓகே க் ஓகே ஓகேவா
அது வந்து நா அவங்க நெறைய அவ் அந்த மாரி ரிலேட் தான என்ன சொல்றது அந்த அந்த அந்த கண்டடென்ட் கிரியேட் பண்ற நெறைய பேர பாலோ பண்றனா கொஞ்ச பேர் ஃபாலோ பண்ற அதனால எப்டியு எனக்கு வந்து எல்லா டீடெயில்ஸு கொஞ்ச தெரிஞ்சுரும்
சேரி நா இப்ப கேக் இப்ப நீ ஏதாவது ஒரு யாருக்கு டெய்லர் ஷிப்ட்க்க ஆத்தாடி அதுசியமா இருக்கே
கல்யாணாக போது எஸ்
நல்லது நல்லது லவ்வா
ஆமா லவ் மேரேஜ்
சேரி சேரி சேரி நல்லா பையனா
டிராவல்ஸ்ன்னு ஒரு பைய நல்ல பைய தா ஆனா எல்லாரு வந்து அவன போட்டு ஓட்டி அவ வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்ல இந்த செலீனா புருஷ பாத்திருக்கியா செலீனா கோமேஸ்யோட புருஷ
ஆ தெரியு ஆன புருசான பாத்ததுல செலீனா தெரியு
செலீனா கோமசோட புருச வந்து பாக்குறதுக்கு வந்து முள்ளம் பண்றி மாரி இருப்ப
உம் ஏ லவ்வாலா நீனு காதல் கண் காட்டுதே
பிராண்டெட் ப்ரோ
யா ஐ நோ ப்ரோ பட் ஸ்டில் காதல் காதல் கூடயில்ல காதல்
சீ அவங்க ஹாப்பியா இருக்காங்கங்கும் போது நம்ம அதெல்லா வந்து பேசக்கூடாது அந்த மாரிதா ஐ எனக்கு வந்து டிராவல்ஸ் பிடிக்கு லைக் ஓகே ஹாப்பியா இருக்கால அப்டின்னு இருக்கு பட் ஆனா எல் லாரு வந்து செட் ஆகாது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு திரிவாங்க
உம் ஓகே
ம் உன்னோட உன் உனக்கு கு ஒன்ற லைஃப்ல இருந்த ஒஸ்ட் டீச்சர் யாரு பெஸ்ட் டீச்சர் யாரு ஃபஸ்ட் பெஸ்ட்ட் சொல்லு அதுக்கப்புற வொஸ்ட் சொல்லு
அது எய்த்துல வந்து அனுராதா மேம்னு ஒரு
ஆ
அவ்வளோ நல்ல மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கு அந்த மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கு அப்புற ஐசக் சாருன்னு ஒரு சாரு அப்டியே அனு மேம்மா நல்ல மேம் தெரியுமா
முன்னாடி இப்ப இப்ப பேசுறதுல்ல டச் விட்டு போச்சுன்னு வச்சுகயே ஆனா முன்னாடி வந்து பேசுவாங்க நல்லா பேசுவாங்க
அந்த மேம் நல்ல மேம்டா அந்தம்மா நல்லா கலாய்க்கு நல்லா சொல்லி தரு
அனுராதா மேம் அப்புற எங்க அம்மா எல்லா ஒன்னா தா ஒர்க் பண்ணாங்க சேரியா ஃபர்ஸ்ட் வந்து சாரதா ஸ்கூல்ல தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அதுக்கப்புற தா ஜேந்திரா ஸ்கூலுக்கு மாறுனாங்க
நல்லா சொல்லி தருவாங்க நல்லா கலாய்பாங்க
நா எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க நா வந்து நா எங்க அம்மா வை த்துக்குள்ள இருக்கும்போதே அவங்க வந்து அவங்க வீட்டுல இருந்து ஏதோ புளி குழம்போ ஏதோ சாம்பாரோ ஏதோ ஒண்ணு தெர்ல எனக்கு அது வந்து அவங்க எங்க அம்மாவுக்கு ரொம்ப புடிக்குன்னு அடிக்கடி செஞ்சு எடுத்துட்டு வருவாங்களா அதுனால
அ நல்லா ஆன நெஜமலே நல்ல ஹூமன் பீயிங் தெரியுமா அதெல்லாம் நம்மதா ரொம்ப பெஸ்ட் ன்னு வந்துருவே அனு மேம்லா எனக்கு வாழ்கைல மறக் ஏன்னா நா வந்து அப்பதா எனக்கு வந்து வயசுக்கு வந்தே எட்டாம் கிளாஸ்ல நா ரொம்ப அடோ புடிச்சே அந்த பதினஞ்சு நாளைக்குள்ள வீட்ட விட்டு வெளியிலயே அனுப்ப மாட்டாங்கல்ல
ஆமா ம்
குள்ளதா இவங்க டூர் கூட்டு போனாங்க அனும்மோட எனக்கு வந்து எங்க போறோன்றது முக்கியல்லல்ல அனு மேம் கூட பொய்யே ஆகணு அப்டின்னு அழுதே நானு அன்னைக்கி ஃபுல்லா ஆழுதே எங்க வீட்ல யாருமே விடலையே
ஆமா சும்மாவே உங்க வீட்ல விட மாட்டாங்க பீரியட்ஸ் தா வெளிய
எனக்கு ரொம்ப மனுசு வருத்தமா போச்சு தெரியுமா அந்த அனு மேம் கூட எனக்கு வெள்ல போணு அவ்ளோ ஆச
சேரி சேரி
அதெல்லா மண்னள்ளி போட்டா ப்ரைஸ்
சேரி இப்போ ஒஸ்தி மேம்னா யாரு இது நா ரொம்ப ஆவலோட எதிர்பாத்துட்டுருக்கே
உனக்கு தெரியாததா எனக்கு தெரியாத நம்ம ரெண்டு பெருக்கு ஒஸ்தி டீச்சர்னாலே காலேஜ்ல தா
ல்லையாருன் சொல்லு
ஓ ஸ்கூல்ல எனக்கு ஞாபகோல்ல ப்ரோ எனக் பெஸ்ட்டு டீச்சர் மட்டு தா ஏ லைஃப்ல நியாவோருக்கு வோஸ்ட்டு டீச்சர்லா நியாவோல்ல அதனால நா காலேஜ்லன் சொன்னா நம்ம கிளாஸு மேமு ஹெச் ஓ டிய தா சொல்லுவே ஆனா அவருக்கு வஞ்சகத்த பாத்தியா எப்டி ஒரு வஞ்சன்ஸ் னா நம்ம வந்து கைத்தட்டிட்டோ அப்டின்ற காரணத்தினால செகண்டியர் லருந்து தேர்டியர் வரைக்கு அவளே கிளாஸ் டீச்சரா இருந்தா
ம்ஹும் நம்மள ஃபஸ்டியர்லே உட்கார வச்சாளே ஃபஸ்டியர் கிளாஸ்லே
ஆமம்மா
ஆனா நம்ம ஆசைக் க்காண்டி நம்ம தேர்டியர் அதாவது நம்மசைகாண்டி நம்ம நம்ம ஃபஸ்டியரையே செர அம்மீன்சார் செகண்டியர் ஐ மீன் நம்ம செக் ஃபஸ்டியர்ல தா ஃபஸ்டியர் செகண்டியர்ல இருந்தோ
ஆமா ஆமா
அதே செகண்டியரா மாத்திட்டாம்மா செகண்டியர் நம்ம இதுக்காண்டி ஆமா
அவ்ளோல்லா பா சைய் எனக்கு அது கூட நா வந்து விட்டுருவே நம்ம ரெண்டு பேரையு வந்து பிளான் பண்ணி இது பண்ணா தெரியுமா எனக்கு அதுதா எனக்கு வந்து அப்டே
ஞாபகருக்கா எனக்கு ஏதோ நம்ம பெரிய சண்ட நெனைக்கிறே அப்ப கூட நம்ம யோகா ஹாலுக்கு போணுன்னு ஒரு பிரச்